வணக்கம் எப்புடி இருக்கீங்க
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நானு ரொம்பவே நல்லா இருக்கேங்க இன்னக்கி ஆரோக்கியமான உணவுகள் அப்புடிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒண்ணா இருக்கு ஏன்னா குழந்தைகள் இப்ப பாத்தீங்க அப்டின்னா அ உணவுகள் வந்து சரியா இப்ப வந்து சாப்புட மாட்றாங்க நறைய உடல்ல வந்து பிரச் ச்சனைகள் ஏற்படுது இந்த மாரி பல பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்புடின்னு நா வந்து நெனைக்கிறே நீங்க உங்களுடைய வீட்ல எந்த மாரியான ஆரோக்கியமான உணவுகள்ல்லா சாப்டுவீங்க
இப்ப எங்க வீட்ல பாத்தோம் அப்டின்னா ஆரோக்கிய உணவுகள்ல்லா முதல்ல காலை உணவுலந்து ஆரப்பி ரோ இப்ப வந்து ஒரு காலை உணவுல அப்டினா ஆ வந்து இந்த அரிசி வகைகல்லா சாப்புடுவாங்க அந்த மாரி இல்லாம ஒரு காலை வந்து ஒரு அப் ட்ட சாப்புட்லா இல்ல வந்து ஒரு மாதுள சாப்புட்லா இல்லன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியா வந்து அ முட்டைல்லா போட்டு சாப்புல்லா அந்த மாரி சாப்புல்லா அது மட்டுமில்லாம இப்ப இருக்க காலத்துல மக்கள் வந்துட்டு ஒரு உடல்நல வந்து கவனிக்காம ஒரு வே உணவுகளையே அதிகமா எடுத்துக்குறாங்க அதனால நெறைய நோய்கள்லா ஏற் அதலா பத்தி என்ன நெனக்கிறீங்க
ரொம்பவே சரியா சொன்னீங்க ஏன்னா நம்ம கடைகள்ல வாங்கி சாப்படக்கூடிய உணவுகள்லா பாத்தீங்க அப்டின்னா ஒரு வேகமான உணவுகள் தா அவுங்க வந்து அ சமச்சு விக்கிறாங்க அதனால நறைய அவுங்க பயன்படுத்தக்கூடிய ஹோட்டலு வந்து ரொம்ப சேதம் அடஞ்ச அதாவது நறைய அ பழைய பொருட்கள்லா பயன்படுத்துறாங்க காலாவதியான பொருட்கள பயன்படுத்துறாங்க அது மட்டுமில்லாம பாத்தீங்க அப்டின்னா அவுங்ளு அதுலயு நெறைய அஜினோ மோட்டோ வானல் பயன்படுத்துறதால அ கொழந்தைகளுக்கு செரி பெரியவங்களுக்கோ செரி நெறைய பிரச்சனை வந்து இதனால ஏற்படுது அது மட்டும் இல்லாம இப்ப நறைய அந்த மாரியான உணவுகள் சாப்டும்போது அ பொதுவா இந்த கொழந்தைகள் வந்து ரொம் ப விரும்பி சாப்பறாங்க அப்டின்னுதா நம்ம வந்து கேள்விப்பட்றோ ஆனா அதுடைய அந்த உணவுகளுடைய தயாரிப்பு முறை பத்தி யாருக்குமே தெரியறதில்ல ஏன்னா அவுங்க வந்து அங்க சுத்தமாதா சமைக்கிறாங்ளா நல்ல பொருட்கள் தா பயன்படுத்துறாங்ளா இந்த மாரி பல கேள்விகள் வ ந்து நமக்குள்ள இருக்கு அனால எப்போமே வீட்டு உணவுகள வந்து கொழந்தைகளுக்கு குடுத்து சாப்டக்கூடிய பழக்கங்கள வந்து அ வளக்கனோ அப்டின் நெனைக்குற ஏன்னா நம்ம உணவுல எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாடு விதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியமோ ஒரு நல்ல நிலையில இருக்கு அப்டின்னுதா நா வந்து நெனைக்கிற இப்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா என்னென்னல்லா நமக்கு தேவன் நெனைக்கிறீங்க
இப்ப பாத்தோ அப்டின்னா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை தேவ அப்டின்னா ஒரு உணவுல உடல் பயிற்சி இந்த மாரி எல்லாத்திமே மாற்றங்கள் செய்யனு அ முக்கியமா வந்து ஒரு ஆரோக்கிய உணவு பற்றி ஆன அந்த விழிப்புணர்வு மக்கள்ட்ட ப நெறைய பேர்ட்ட இல்லன்னே சொல்லலா ஏன்னா முதல்ல வந்து ஆரோக்கிய உணவு அப்டின்னா என்ன அங்க சின்ன சின்ன வீ ட்ல கெடைக்கிற உணவுகளே செரி அந்த கூழு கஞ்சி அது மட்டும் இல்லாம இந்த சிறுதானியங்கள்லா இப்ப அதிகமா வந்து போட்டு அ விவசாயம் பண்ணாங்க அதையே எடுத் து அவங்க வீட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க எண்ணெய்கள்லா வந்து செக்கு எண்ணெய்கள் சொல்லுவாங்க அத பயன்படுத்துறது எல்லாமே வந்து ஒரு ஆ ரோக்கியமான வழ் தா இப்ப விளைவிக்கிற ஒரு செடிகள்லே பாத்துக்வோ ஒரு மாம்பழமா எடுத்துட்டாலு செரி இல்ல சின்ன சின்ன காய்கறிகில்லியு வந்து அந்த ஒரம் வந்து பாத்தோம்னா அ அந்த பூச்சிகள கொல்லனோ அப்டின்ட்டு விச வாந்த ஒரங்கள் போர்றாங்க அது நம்ளு க்கு கெடுதல் தா என்ன தா நம்ம அது கழுவி வந்து சாப்ட்டாலு அதுல முன்னாடி கெடச்ச அந்த உணவுல அந்த சத்து இப்ப அவ்ளவா கெடைக்கவு மாட்டுது அப்டின்னே சொல்லா அ து மட்டும் இல்லாம முக்கியமான உணவு அப்டின்றது உடலுக்கு தேவையான எல்லா சத்துலியு நம்ம செரியான அளவுல அ அதாவது இப்போ ஒரு உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து தேவையான அயன் சத் து தேவையான வந்து விட்டமின் சத்து இது எல்லாமே நிறைந்த ஒரு உணவா எடுக்கனோ சில பேர் பாத்தோம்னா வெறு அயன் சத்தா எடுப்பாங்க சில பேர் வந்து பாத் கால்சியம் சத்துக்களா இருப்பாங்க அந்த மாரி இருக்கக் கூடாது அ நம்ம உணவுல வந்து நம்ளோட உடல் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விஷியங்களு கலந்து உணவுகள் எடுத்துக்குனு அதே மாரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த மாரி சாப்பிடு போது அது வந்து உதவு வேற எதாச்சு நோய் வந்தா கூட நம்மல சீக்கிரமா குணமாங்குற தன்மைய நம்ம உடல்ல வந்து நம்மளே ஏற்படுத்திக்குணு அதா நல்ல து அது இப்ப இருக்காங்கள அது ரொம்ப நல்லது இந்த தானிய வகை எல்லா நம்ம அன்றாட உணவுல அதெல்லா சேத்துக்குணு சில பேர் பாத்தினா தான்வகைகளை எடுக்க மாட்டாங்க இந்த பயிர் ஆ அரிசி கோதும இந்த மாரியே தானிய வகைகள் இடுக்கவே மாட்டாங்க கேழ்வரகு கூழ்ல்லா வந்து சாப்ட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுல வந்து ஒரு உடலுக்கு சக்தி தருவது ஹார்போஹைட்ரேட் ஒரு நிறைஞ்ச உணவா இருக்கு அப்டின்னே சொல்லலா அடுத்து பாத்தோம்னா இந்த பருப்பு வகைகளெல்லா இருக்கு இப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்க அந்த பருப்பு வகைகள் எல்லா பத்தி
ஆ ரொம்ப சரியான விஷியங்கள்ல்லா நீங்க சொன்னீங்க அதாவுது காய்கறிகள் என்னதா நம்ம வந்து அதிக அளவுல எடுத்துக்கிட்டாலு சரி பழங்கள் எடுத்துக்கிட்டாலு சரி இந்த பயிர் வகைகள் எல்லா நம்ம சாப்பிடு போது உடலுக்கு இன்னுமே அ ரொம்ப அந்த பு்ரோட்டீன் மாதிரியான சத்துக்கள் வந்து அதிகமா கெடைக்குது அதுவு குறிப்பா வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லா பாத்தீங்கன்னா தினமு ஏதாவுது ஒரு குடுக்கனு இப்ப நெறைய வீடுகள்ல பாத்தீங்க அப்டினா இந்த நவதானிய பயிர்கள் எல்லா ஒண்ணு கலந்து வச்சி தினமு ஒவ்வொரு கைப்பிடி போட்டு வேக வச் சி அது குடுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம சாப்பிடு போது எல்லா வகையான சத்துக்களுமே அந்த பயிர் மூலமா நமக்கு வந்து கெடைக்கு அதாவுது தினமு ஏதாவுது ஒரு பயிர்கள மட்டு சாப்பிடாம இந்த மாரி கலந்து கலந்து சாப் டும்போது இன்னுமே நமக்கு உடலுக்கு வந்து ஆரோக்கிய அப்டிங்கிறது இருக்கு நெறைய கடைகள்லையு சரி இந்த ஹோட்டல்கள்ல கூட பாத்தீங்க அப்டின்னா இப்ப நெறைய மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஏனா உணவகங்கள்ல வந்து அ இந்த சிறுதானிய உணவு உணவகம் இப்டி எல்லா கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏனா ஆரோக்கியமான உணவுகள வந்து வீட் வீட்ல சமைச்சு சாப்ட முடியாதுன்னு நெனைக்கிறவங்க பாத்தீங்க அப்டின்னா அவுங்களுடைய வீடுகள்ல வந்து சமைக்க முடியலானு இந்த கடைகள் போய் இந்த சிறுதானிய உணவுகள் எல்லா வாங்கி சாப்பிற்றாங்க அது மட்டு இல்லாம இந்த காலை நேரங்கள்ல எல்லா பாத்தீங்கனா அப்டின்னா அ எதாவுது சிறுதானிய கூழ் வாங்கி குடிக்கிறாங்க சிறுதானிய கஞ்சி வாங்கி குடிப்பாங்க அப்றோ இந்த இந்த சோளம் கம்பு இந்த மாதிரியான விஷியங்கள் எல்லா பயன்படுத்தி மாவா அரச்சு அ அதுல இட்லி ஊத்தி விக்கிறாங்க இந்த மாதிரி நெறைய மாற்றங்கள் வந்து இப்ப வர ஆரமிச் உணவு அப்டிங்கறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அதுல இந்த பயிர் வகைகளு உடலுக் ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த உணவா இருக்கு அப்டின்னுதா நா வந்து நெனைக்கிற ஏனா குழந்தைகளுக்கு எல்லா வகையான ஒரு உணவுல வந்து ஆற்றலு கெடைக்கணு சத்துக்களு கெடைக்குணு அப்டின்னா எல் எல்லா உணவுகளையுமே சிறு வயதுல இருந்தே குடுத்து அவுங்களுக்கு பழக்குறது ஒரு நல்ல நல்ல ஒரு அ விஷயமாதா இருக்கு அப்டின்னு நா வந்து நினைக்கிற அ நீங்க உங்களுடைய வீடுகள்ல அந்த காலே உணவு அப்டிங்கறது எந்த மாரியான உணவுகள் அதிக அளவுல எடுத்துப்பீங்க
இப்ப எங்க வீட்ல பாத்தோ அப்டின்னா காலே உணவுகள் வந்து அதிகமான வந்து ஒரு ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்கு இப்ப நம்ம அந்த பருப்பு வகைகள் எல்லா பேசல உளுந்து இருக்கு உளுந்துல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா வருத்து வருது வந்து களி மாவா பண்ணுவாங்க அதுல வந்து காலிய அப்ப நம்ம எடுத்துக்கலா உளுந்தங்கலி அப்டின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அத கலியா கிண்டி சில பேர் வந்து மண்ட வெல்லம் போட்டு அத கலிய கிட்டுவாங்க சில பேர் வந்து மண்டவெலம் போடாம அத வெறு வந்து கலியா கிண்டி ஆ பழைய சோறு அதோட தண்ணி எடுத்து வந்து கூழா குடிப்பாங்க இந்த விவசாய பண்றவங்க எல்லாத்துக்கெல்லா அதெல்லா வந்து ஒரு நல்ல தாகத்தை தீர்க்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்பிடியு காலே உணவு அப்டின்றது கொஞ்சோ ஒரு ரொம்ப வந்து அதிகமான செமிக்க முடியாத அளவுக்கு இல்லாம ஓரு லைட்டான உணவா நம்ம எடுத்துக்கிட்டோமோ நல்ல இருக்கு சில பேர் தோசை ஆ எடுத்துக்குவாங்க அது மட்டு இல்லாம சில பேர் வந்து இட்லி சாப்பிடுவாங்க பொங்கல் வந்து எப்பயாச்சு வாரத்துல ஒருதரவா அந்த மாரி சாப்பிடலா இதெல்லா தாண்டி வந்த ஃப்ரூட் சேலட்டு இபிலாசொலறாங்க அந்த மாரி ஃப்ரூட் சேலட் சப்லா எல்லா ஃப்ரூட்களையு போட்டு ஆ கொஞ்சோ பெப்பர் அந்த மாரி கொஞ்சோ சால்ட் போட்டு அந்த மாரி சாப்படலா இப்படி லைட்டான உணவுகள் சாப்படலா அத விட்டுட்டு நம்ம வந்து காலேயிலயே வந்து ஒரு அரிசி தன்மை வக்கிற சோறுர்களா சாப்பிடுபோது ஒரு மந்தத்தன்மா தா வருமே தவிர அதிகமா அந்த நேர த்துல வந்து உழைக்கணு அதிகமான ஒரு சுறுசுறுப்பு தன்மை அந்த இடத்துல வராது அது மட்டு இல்லாம இப்ப குறிப்பா அந்த சைவ உணவுலா உட்கொள்ற மக்களுக்கு பருப்பு வகைகள் அப்டின்றது ரொம்ப அவசியமானதுனே சொல்லலா அது மட்டு இல்லாம இப்ப காய்கறி ப பத்தியு கண்டிப்பா சொல்லணு ஏனா வைட்டமின் மட்டுமா ஒரு அனிமச்சத்தைதா அது இருந்துட்டுதா இருக்கு இந்த பச்சை கீரா சேரி கேரட்டு பீட்ரூட்டு் இதாலா வந்து ரொம்ப ஒரு உடலுக்கு பயனுல்லாம இருக்கு அது மட்டு இல்லாம அந்த க பீட்ரூட் எல்லா சாப்பிட்டோம்னா அதிகமா ஒரு ரத்தத்தை சுத்தமா செய்யறக்கூடிய ஒரு தன்மது இருக்கு இருக்குன்னே சொல்லலா அது மட்டு இல்லாம பல வகைகள்லயு ஆரோக்கிய இருக்கதா செய்யுது முன்னாடி சொன்ன மாரி இந்த ஆப் ல் வாழைப்பழ மாம்பழ இதெல்லா ஆனா வந்து நம்ம எந்த ஒரு பழங்கள் எடுத்துட்டாலு அந்த சீசனுடைய பழங்கள் எடுத்துறோ இப்ப வந்து ஆ நம்ம கோடிக்கால எடுத்துக்கிட்டோம்னா மாம்ப மாம்பழ அதிகமா வரும் அப்ப அந்த நேரத்து நம்ம சாப்லா அதிகமா சாப்பிடக்கூடாது அதே மாரி கோட கால எடுத்துக்கிட்டோனா அந்த நேரல ஒரு பங்கல் விக்கு ஆனா சீனல் ஃப்ருட்ஸ் நம கரெக்டா சாப்பிறது நல்லாருக்கு
ரொம்பவே சேரியா சொன்னீங்க ஏனா இப்போ உள்ள காலகட்டத்தை பொறுத்த வரைக்கு அந்த உணவு அப்டிங்கறதுல நேறாய மாற்றங்கள் வந்து நமக்கு கொண்டு வரணு இப்ப உள்ள குழந்தைகளுக்கேல்லா பாத்தீங்க அப்டின்னா பொதுவா அந்த மாமிச உணவுக தா ரொம்ப பிடிக்குது இந்த சிக்க சிக்கனு மட்டனு இறைச்சி உணவுகள் தா அதிகமா சாப்படணு அப்டின்னு நேனைக்கிறாங்க ஆனா அ அதுல மட்டு தானா நமக்கு சத்து கிடைக்குதா அப்டிங்கிறது ஒரு கேள்விக்குறியாத இருக்கு ஏனா அந்த உணவுகளையே நம்ம சாப்பிட்டோ அப்டின்னா காய்கறிகள் வந்து மறைஞ்சு போயிடு அப்டின்னுதா சொல்லணு ஏனா எல்லா கட கடகள்ளுமே பாத்தீங்க அப்டின்னா அந்த மாமிச அப்டிங்கிறத விக்கிறாங்க ஆனா அது அப்போ இருந்து நமக்கு அப்பாவே நமக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்ச மாமிசமா அப்டின்னு பாத்தீங்க அப்டின்னா கண்டிப்பா கிடையாது ஏனா அது எப்ப அவங்க பயன்படுத்துறாங்க அவங்க பிரிட்ஜில வச்சி